ஹலோ கேக்குதாப்பா என்னப்பா எடையில பிஸியாயிட்டீங்களா
அ எடையில கொஞ்சோ நீங்களு அப்றோ வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கூப்பலானிங்க அ அப்ப நா கொஞ்சோ ஃப்ரெண்டு எல்லா வந்தாங்களா அப்டி கீழ போயிட்டே
செரி செரிப்பா சாப்ட்டிங்களா
அ அ அ சாப்ட்டே
என்ன சாப்ட்டீங்க என்ன ஸ்பெஷல்
இன்னைக்கு வந்து மத்தியானத்துக்கு மேகி சாப்ட்டே சேத்தல இப்ப சேர்க்த்தணும்னு முடிக்க ஆமாங்காங்க நீங்க பேசும்போது இப்ப பேசலாதுனா உங்களுக்கு ஒரு கிக்கு உங்களுக்கு அவங்க பேசி கொடுத்த அ மேகி செ சாப்டணு போல தோணுச்சு சரி வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்ட்டே
யார் நீங்களே செஞ்சீங்களா
ஆமாமா சும்மா ஓர் டிடைல்ஸ் கேக்கு நீங்கள பண்ணிங்கதா அதே மாரி
செரிப்ப அம்மா வீட்ல இருக்காங்களா
அ அம்மா வீட்டலருக்காங்க
ம் செரிப்பா செரிப்பா
அ ஆனா சும்மா டீட்டெயில்ஸ் மட்டு கேட்கறது வேற ஆதாரத்த போட்டு கேட்ட வேண்டானு சொல்றது நீ கேட்டுட்டு டீடெயில்ஸ் கேட்டுட்டு ரெப்ரஷ் பண்ணிடுங்க
ரொம்ப அதிகம்
ஆமா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல எத்தன டிகிரினு தெரிலீங்களே
ம் இங்க வந்து ஒன்னா ம் நார்மல்னா த்தியே செல்சியஸே வந்து ஹண்ட்ரட் கிட்டதா ஹண்ட்ரடே அதிகோ அப்டினு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஆ ஆனா இங்க வந்து ஒன் னாட் எயிட் இருக்கு
அய்யோ
பரவால்லைங்க சவுத் இந்தியாவுல இதுக்கு மேல நார்த் இந்தியால்லா வந்து ஒன் ஒன் எயிட்டு
அ சொர் சேரி சேரி அப்ப இங்க அத விட கம்மியாதா இருக் குன்னு நெனக்கிறே
ம் ஆமாப்பா கம்மியா தா இருக்கு னா இங்க தா இருக்கிறதுலே லீஸ்ட் அதிகோ ம் நீங்க வெயிலுக்கு என்ன பண்ணுவீங்க ரெமடி
வெயிலுக்கு சூடா ஏதோ ஒண்ணு குடிக்க வேண்டியதுதா ச்சி கூலிங்கா ஏதோ ஒன்னு சாப்ட வேண்டியதா
அ என்னப்பா என்னப்பா
கூலிங்கா எதோ ஒன்னு சாப்லா
ம்
ம் அலோ
சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா
ஆ சொல்லுங்க நீங்க என்ன சாப்டீங்க மேம்
இல்லப்பா வெயிலுக்கு வந்து ஆ ரெமடியா நீங்க என்ன எடுத்துப்பீங்கன்னு கேக்குறே அதாவது ஆ வெயில கம்மி பண்றதுக்கு கீட்ட கம்மி பண்றதுக்கு
வீட்டுக்குள்ளேயே இருந்தா போது எனக்கு
அப்டி சொல்றீங்களா ஏசி போட்டுட்டு வீட்லயே இருந்துட்லாறீங்களா
அப்டி கெடையாது மத்தபடி நா வீட்லேர்ந்து ஃபேன் போட்டு வுட்டு உக்காந்தேனா எதுவு சாப்பிறதுக்கு கொஞ்சோ இதுனா சாப்டுட்டு பேசாம இருக்கணு
செரி செரிப்பா
ம்
செரிப்பா அதாவது இது ஆ இல்ல நா அது கூலிங்கா ட்ரிங்க் எதாது குடுப்பீங்களா
ஆ கூலிங்கா ட்ரிங்க்லா குடிப்பே
ம் அதுதாப்பா அதாவது நா என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ நெறைய பேரு வந்துட்டு இதுதானே நாம்
ம்
வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு கீட் கம்மி பண்ணணுன்றதுக்காக இதெல்லா குடிக்கிறாங்கள கோக்கோ கோலா பெப்சி அந்த மாதிரி
நாங்க லெமன் ஜூஸு அந்த மாரி எதோ ஒன்னு குடிப்போ ஆ
திர அதுதா ஆக்சுலா அது நல்லது இல்லல்ல இதுதானே நல்லது
ஆமாமா
ம் அதனாலதா கேட்டே அதாவ்து நாங்க வந்து மோஸ்ட்லாம் என்ன குடிப்போ அப்டினா பதனிதாங் குடிப்போ
ஓ ஓ சேரி சேரி
ம் பதனி கரும் ஜூஸு
நா கரும் ஜூஸ் குடிப்போ
டி குடிப்போ அதுதானே வெயிலுக்கு நல்லது
ஆமா அதெல்லா நல்லதுதா வெயிலுக்கு
ம் அதுனாலதாம்ப்பா
ம் ம் அப்றோ ஹலோ
இது லீவ்ல வேற எதாது ப பிளான் இருக்கா வேற எதாது கோர்ஸ் எதாது ஜாயின் பண்லாம் படிக் க்லா அப்டின்ற மாரி
இல்ல இல்ல அதெல்லா எது இல்ல இன்டர்ன்ஷிப்கு வந்தது மத்தபடி வேற எது இல்ல இனி நா சீ இ டேலீ படிகிலானு இக்கறே
ஓ உங்ளுக்கு டேலி வந்து இதுலியே வருமேப்பா சீ ஏலேயே வருமே
சீ ஏ யேலே வரு சே எக்ஸ்ட்ரா இனி முன்னாடி இருக்றல்லாம் படிக்கிலா
அட்வான்ஸ்ட்டாவா
ஆ அடியே க்ளாஸ்ல போய் படிக்லானு இக்கறே ஆமா மா
ஓ ம்
இப்பதா ஜி எஸ் டி முடிச்சே
ஜி எஸ் டியா
ஆ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்
ஓ அதுத் தனியாப் படிச்சீங்ளா
ஆமா அது காலேஜூலியே வந்தது அத முடிச்சி எக் க்ஷாம் எழுதி சர்டிஃபிகேட் வந்துருச்சி
நல்லது ம்
அ அ
சேரிப்பா அந்த மாரி இப்ப டேலிப் படிக்லான் நெனைக்றீங்ளா
ஆ இப்ப எம் எஸ் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட்டு நா டியூஷன் படிக்கம்மோது நாப் படிச்சிட்ருந்தே பாதியோட் நின்னுட்டே சேந்தம் பாதி வந்து இன் இப்ப முடிச்சல்லா அப்டின் சொல்லி கேட்ருக்கே
சேரிப்பா செரிப் ஆமா எம் எஸ் ஆஃபிஸ்மே நல்லதுதானே அதாவ்து அது வந்து ஆமா ம் பேசிக்கா இருக்கு நீங்க வந்து கம்யூட்டர் சிஸ்டம்ல நீங்க என்னப் பண்லா இன்னு நல்லா அட்வான்ட்ஸா தெரிஞ்சிக் யா எனா இப்ப எல்லா வேர்சன்ஸுமே வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்குல்ல
ஆமா மா
ம் இப்போ விண்டோஸ்லியே நெறைய அட்வான்ஸ்டா வந்துருக்குது நெறையா ம் அந்த மாரி படிச்சிக்லா அப்டி சப்போஸ் மறுப்டியு நீங்க எம் எஸ் ஆஃபிஸ் படிகறதாருந்தா நீங்க அட்வான்ஸ்டு வேர்ஷன் இப்ப என்னப் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ்ல என்ன அட்வான்ஸா போயிட்ருக்கோ அது படிங்க
ஆமா மா
சேரிப்பா செரிப்பா டேலியுமே ரொம்ப யூஸ் ஃபுல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கோ நல்ல டிசிஷன் தா படிங்க அப்புறம்பா சி ஏ பண்றது ரொம்ப நல்லதுதா உம் நல்லா ஜாப்ங்க அப்டி தானே
ஆம்மாமா
உம் நல்லா படிங்க நல்லா ஜாப் நல்லா ஜாப்கு போங்க அம்மாவ நல்லபடியா பாத்துக்கணு செரியா உம் செரிப்பா செரிப்பா அப்றோ
ஆஹ நீங்ளே தாங்க சொல்னு
செரிப்பா
ஹலோ ஆஹ
ம் சொல்லுங்ப்பா கேக்குதாப்பா
ஆஹ கேக்குதுங் கேக்குதுங்
ஆஹ ஓகே ஓகேப்பா அதுதாப்பா இதோ வெயிலு வெயில்லே போயிட்டு வந்தோமா வெயிலுக்குதா வெயிலு சுத்தமா தாங்க முடில அதா வரும்போதே பதனி குடிச்சிட்டு வந்தோ
ஓகே ஓகே ஓகே
உம் செரிப்பா செரிப்பா அப்றோ
அப்றோ ஒன்னு இல்லநீ நா பேங்க் ஆஹ சொல்லுங்க சொல்லுங்க
சொல்லுங்ப்பா ஏதோ சொல்லவந்தீங்க
இல்ல பேங்க்குக்கு போனோ அப்டின்னு சொல்வந்தே
அப்டிங்களா
ஏ டி எம் கார்டு அப்ளை பண்ண குடுத்துருக்க அது வேற
அப்ளை பண்ண குடுத்துருக்கீங்களா
ஆமா அ வர சொல்லியிருக்காங்க
அப்டிங்களா
உம்
ம் செரி செரிப்பா அக்கௌண்ட் இதுக்கு முன்னாடி உங்ளுக்கு தனியா தனியா அக்கௌண்ட் இருக்கா
ஆ இருக்குது இருக்குது
ம் செரி செரிப்பா அதுதா நீங்க வந்து ம அமௌண்ட் எல்லா ஸ்டோர் பண்ணுங்க செரிங்களா அதாவ்து ஆ எப்டி சொல்றது செலவு நம்ம சம்பாதிக்கிறது வந்து நம்மளுடைய தேவைக்காக தா இருந்தாலு நம்ம வந்து நம்ம கைல சம்பாதிக்கிறோ அப்டின்றதுக்காக தேவைக் அதிகமா செலவு பண்ணக் கூடாது தேவ இல்லாதத தேவமா தேவைன்னு எடுத்துக்க கூடாது
ஆ
செரியா நீங்க வந்து செலவு போக மிச்ச காச சேத்து வைங்க அப்டி இல்லனா நம்ளுக்கு பிக்ஸ்டு இருக் எஸ் ஆர்டி எஃப் டிலா இருக்குதுல பிக்ஸ்ட் டெபாசிட் அந்த மாரி எதாவது போட்டு வெச்சீங்கனா உங்ளுக்கு பியூச்சர்க்கு யூஸ் ஆகு
ஆம்மாமா கரெக்ட் தா
செரிங்களா உங்க தங்கச்சி இருக்குதுல்ல
ஆ சித்தி பொண்ணு
அப்டிங்களா செரி செரிப்பா
எனக்கு ரெண்டு அண்ணனுங்க தா இருக்குறாங்க இல்ல ரெண்டு அண்ணனுங்க இருக்குறாங்க
சேரி சேரிப்பா சேரிப்பா
ம்
சேரிப்பா
அப்றோ நீங்க ஏதோ கேக்க வந்தீங்க
அப்றோ நைட்டு என்னப்பா
இல்ல நீங்க எதோ கேக்க வந்தீங்க
அதா இல்லப்பா நைட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவீங்களா வீட்டுக்கு போய் சாப்பிடுவீங்களா
ஆமா‌ம் மா நைட்டுக்கு வீட்டுக்கு போயிருவே
ம் சேரிப்பா
அப்ப தா அண்ண வருவாங்க
என்னப்பா
சாய்ந்தரோ அண்ண வருவாங்க
அண்ணா அண்ணா வந்து கூட்டிட்டு போவாங்களா
ஆமா ஆமா அண்ண வந்து கூட்டிட்டு போவாங்க
சேரி சேரி சேரி இப்ப வந்து அண்ணதா வந்து விட்டுட்டு போறாங்களா
இல்ல இல்ல நாங்க ராபிட்டோ போட்டு வந்தோ எங்க பாட்டியு கூட்டி
அப்டி அப்டிங்களா
ம் ம்
சேரி சேரி சேரிப்பா பாட்டி பாட்டி பிடிக்குமா
ஆ புடிக்கு
ம் ம் சேரி சேரிப்பா சேரிப்பா அப்போ ஒரு நைட்டுக்கு வீட்டுக்கு போய் தா சாப்டுவீங்களா
ஆமாம்மா நைட்டு வீட்டுக்கு போய் தா
ம் சேரி சேரிப்பா சேரிப்பா
ம்
நீங்க அழுதா லீவ் டேஸ்ல நிறையா அப்போ பப்ளான் வச்சுருக்கீங்கல்ல
ஆம் ஆமா நீ இந்த நா சனிக்கிழமை வேற குற்றாலோ போலான்னு ஒரு பிளான்ல இருக்குறோ
இன்னிக்கா
ம் சனிக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஆ
ம் ம் சேரி ‌சேரிப்பா சேரிப்பா நல்ல ஸ்பாட்டு் தா குற்றாலோ இப்ப போனாதா நல்லா இருக்கூ
ஆமா நல்லாருக்கும்
இப்ப போனீங்க ஆமா ஆ ஆனா வந்து குற்றால சீசன் வந்து நவம்பர்ல தா வரு ஆனா இப்ப போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது இங்க இருக்கிற வெயிலுக்கு அங்க உங்களுக்கு பெட்டரா இருக்கும்
ம்
நல்ல ஸ்பாட்டு தா போயிட்டு வாங்கப்பா செரிப்பா செரிப்பா சேரிப்பா உடம்ப பாத்துக்கோங்க சேரியா ஆ ஓகேப்பா ஓகேப்பா நம்ம நெக்ஸ்டு கால்ல பேசலா வச்சிர்ட்டுமா ஆ ஓகேப்பா பாய்பா